ஹலோ
ஆ வணக்கம்மா
வணக்கம்மா வணக்கம் ஆ நல்லாருக்கோம்மா நீங்க எப்டி இருக்கீங்க?
நாங்களு நல்லாக்குறே
ம்
அப்றமா சமயல் என்னா செய்றிங்க
என்ன மா
சமயல்
ம் சமயல் என்ன செஞ்சீங்கன்றீங்ளா
மா செய்றீங்ளான்னு கேக்குறே ஆ
சமயல் இன்னு எது செய்ல இனிமேதா
ம்
தோச சட்னி தா செய்லானுருக்கே காலை உணவு
ம் எப்பமே அதே தானா
காலை டிஃபன்ன கேப்பாங்கல்ல தோச, இட்லி தா கேப்றாங்க விரும்பி பசங்க அது பசங்க இல்ல இன்னிக்கி
ம்
எடைல டூர் போய்ருக்காங்க சுற்றுலா
நேத்து நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக் போய்ருந்தோ
ஆ
நல்லா ஜாலியா இர்ந்துட் வந்தோ மத்யான்மா
அப்டியா என்ன ஃபம்ஷன்
இங்க திருப்பத்தூர்லதா ஏஜ் அட்டன் பண்ணது
ம் ம்
ஆ ஆக்சுல் அ அவுங்களோட ஃப்ரெண்டா
ம்
ஆ ஒ அவுங்க பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணாங்கன் கூப்ட்ருந்தாங்க அவுங்களோட கூட போயிர்ந்தோ
ம்
நல்லா ஐஸ்கிரீமு அந்த மாரி சாப்ட்டு நல்லா சாப்பாடெல்லா சாப்ட்டு
ம்
ம் நைட் வந்து சாப்படவே முல்ல வேண்டானாலு கே க்ல பொண்ணு தா சாப்ட்டே ஆகனுன்னாங்க
ம்
அதுவு நா என்னா பண்ணே பொங்கல் சேர் அரச்சர்லா வேற எதுமே வேணா இட்லி செஞ்சு வெங்காய சட்னி வேணா செய்யிங்க சேர் இந்த சட்னிக்கு
ஆமா
வெங்காயத்த நல்லா உரிச் வச்சி
ம் வெங்காய சட்னி எப்டி செய்யறது
வெங்காய்ம் வந்து உரிச்சு வச்சுக்கனு சின்ன வெங்காயோ நல்லா காரமாக்கற்துக்கு சின்ன வெங்காயோ நெறையா போட்டுக்கணு
ம்
ஒரு ஒன்ற கப் ரெண்டு கப்பு வெங்காயோ சேத்துக்கணு நல்லா உரிச்சீட்டு வ வதக்கி அருசர்ணு அத அப்பறமா ரெண்டு காஞ்ச மெளகா ஒரு எட் ஆறேழு எட்த் வச்சிக்ணு
ம்
ஹலோ ம் ஆ சொல்லுங்
ஒரே ஒரு தக்காளி பெருசா இர்ந்தா ஒன்னு சின்னதா இர்ந்தா ரெண்டு
ம்
புளி கொஞ்சோ எட்த்துக்கணு புளிப்பு ரெண்டு தக்காளி கொஞ்ச புளி
ம்
காஞ்ச மிளகா கார சட்னின்னா கார மாக்கறதுக்கு வெங்காய சட் னிக்கு வந்து ரெண்டு வெங்காயம் நிறையாவும் கார காஞ்ச மிளகாயும் சேத்துக்கணு மிச்சமா
ம்
அதோட ரெண்டு பூண்டு ஒரு கொஞ்சோ ஒரு பல்லு இஞ்சி
கெரவேப்பில்ல கொத்தமல்லி எல்லா இல்
ம் போட்லா கொத்துமல்லி போட்றதுல்ல உமக் குர்ல கொத்தமல்லி நாங்க தனியா சேப்போ
ம் தனியா கருவேப்பில இதெல்லாம் போட்டு எண்ணெல்ல வதக்கிட்டு
இல்ல அதெல்லா பாலான்ன அப்பறம் நல்லா இக்காது சும்மா ஒரு உளுத்தம் பருப்பு கல்லப்பருப்பு கல்லப் பருப்பு நெறையா சேத்தணு உளுத்தம் பருப்பு சேர்ணும் அது வேற சட்னி தனியா எல்லா என்னா வேற சட்னி ஆய்ட்து இது வந்து
இன்னக்கி
வெங்காய சட்னிக்கு மத்ரந்தா வெங்காயம் மத்ரோ காரம் புளிப்பு உப்பு
ம்
வெங்காயம் மிச்சமா ரெண்டே பல்லு பூண்டு அப்றமா ஆ இஞ்சி கொஞ்சோ துண்டு சின்னதா அவ்ளோதா அதிகமா வேற ஒண்ணும் சேக் கறதில்ல
ம் ம்
அது பருப்பு தொக்கு மாறி வரத்துக்கு தேங்காயெல்லா சேக்க மாட்டோ நாங்க கல்லப்பருப்பு இல்லயா கொஞ்சமா ஒரு கப்பு அரப்பு கல்லப்பருப்பு மிச்சமா நறைய
ம்
எல்லா சேந்து தொக்கா வரதுக்கு அது
ம்
கொஞ்சோ இதா வரதுக்கு சேம் கெட்டிப்பத ட்டிபதத்துல வரதுக்கு கொஞ்சோ கா இது கல்லப்பருப்பு அ வேற ஒன்னும் சேக்கறதில்ல நெறைய பேரு அது இது சேத்துக்கறாங்க அது நல்லா இருக்கறதில்ல இதோடு சேத்தாவே போதும் நல்லான்ச்சி வெங்காய காரமு காஞ்ச மிளகா காரமு டேஸ்ட்டு வெங்காயமு காஞ்ச மிளகாயு கொஞ்சோ மிச்சமா இருக்கணு
ம்
காஞ்ச மிளகா ஒரு ஆறு ஏழு போட்டுக்கணு வச்சா சுருக்குன்னு காரோ அப்படி இல்லையா அர்ஜெண்டுக்கு வெங்காயமா இருந்தா இன்னு சூப்பர்
ம்
அது நல்லா எண்ணெயில எண்ணெய் வானல் வச்சு எண்ணெய் ஊத்தி நல்லா வதக்கணு
ம்
வதக்கிட்டு அத அடிச்சு மிக்ஸில போட்டு அடிச்சிட்டு அதுக்கொஞ்சோ உப்பு கரெக்ட்டா சரியான அளவுல உப்பு சேத்துக்குன்னு கரம் மசாலா தூளு அந்த வெங்காயம் உடம்பு ரத்தோட்டமு கிளீயர் ஆகுது
ம்
அந்த மாறிதா சாப்ட்டே நைட்டு அந்த மாறி போயிட்டு வந்து பொங்கல் சேராதோ எது எதுமே செய்ய கூடாதுமா முடிஞ்சா இது செய்ங்க இல்லன்னா வேணானு சொல்ட்டே
ம்
சட் சின் சின்னதா ஒரு நாலு இட்லி அந்த சட்னி சாப்ட்டா ஒடம்பு ஓரளவுக்கு செட் டாச்சு மாத்ர போட்டே
ம் கார சட்னி கூட அதே மாரிதா நல்லாருக்கு கார சட்னி கடயல்
எத அது அது
ரெண்ட் தக்காளி அதிகமாக போட்டுக்குலா வெங்காயோ கம்மியா போட்டுன்னு
ஆமா
தக்காளி நல்ல எண்ணெய்லியே வறு வதக்கி எடுத்துக்கணு தண்ணி ஈரப்பதோ போற மாதிரி அதே காஞ்ச மிளகா கருவேப்பில்ல ரெண்டு தனியா ஒரு துண்டு இஞ்சி அம் வேர் சின்ன வெங்காயோ ஒரு பூண்டு ஒன்னு
ம்
முழு பூண்டு ஒன்னு உரிச்சு போட்டுக்குணு இதோட தக்காளி கொஞ்சோ நெ வே ஆ நாலஞ்சு தக்காளி அப்டி சேத்துக்கணு
ம்
தக்காளி அதிகமா சேத்துக்குனா காரா சட்னிவாங்கு இ்ட்லி அது நல்லாருக்கு எங்க பசங்ளு நல்லா விரும்பி ப்டுவாங்க எப்ப பாத்தாலு காரசட்னி செய்மா
ம் ம்
கார சட்னி செய்ங்க இட்லிக்கு
தனியா சேத்துக்குவிங்ளா நீங்க
ஆ தனியா நாளு சேத்துக்குவோ அதுக்கு காய்ந்த மிளகா கருவேப்பில்ல தனியா ரெண்டு ஒ பூண்டு ஒரு சின்ன துண்டு விஞ்சி ம் பூ தக்காளி நாலஞ்சு தக்காளி அப்டி போட்டுக்குவோ சின்ன வெங்காயோ சின்ன வெங்காயோ கொஞ்சோ இத சேத்தி நல்லா இ துவெல்லா வதக்கி எடுத்துக்கனு அதுக்க அப்றமா தக்காளி தனியா வ வறு வதக்கணு ஈரப்பதோ போற மாரி நல்லா வதக்கி எடுத்துக்கணு தனியா
ம்
அப்றமா கொஞ்சமா கொத்தமல்லி கொஞ்சமாவே அது போட்டு நல்லா அரைச்சிட்டோங்னா காராச்சட்னி ஆ கருவேப்பில்ல கருவேப்பிலல்லா எண்ணைலியே வதக்கிக்ணு
ம் ம்
போட்றல்லா வதக்கிட்டா நல்லாருக்கு டேஸ்ட்டா இட்லிக்கு ந ரொம்ப நல்லாருக்கு நல்லா விரும்பி சாப்புடுவாங்க எங்க பசங்க இதெல்லா
சேர் சேர் நானு நேத்துக்கா வெங்காய சட்டினி தா செஞ்சே நல்லா தா இருஞ்ச்சு
ம்
அதா நைட் சாப்ட்டோ ஒடம்புக்கு கொஞ்சோ கொஞ்சோ நல்லா இதமா இருக்கு தக்காளி அதிகமா சேத்துக் கூடாதுன்னு இந்த மாதிரி செஞ்சோ வெங்காய சட்னி
ம் வெங்காயசட்னி நல்லா ஜீரணோ ஆக்ரதுதான ஜீர்ண சக்தியாகறு ம்
மர்ஷோ செஞ்சோ இது நல்லாதா இருன்ச்சு
ம் ம்
சாப்ட்டாங்க எல்லாரு
வேற டிஃபன் ஐட்டத்துக்கு நீங்க என்னென்ன செய்வீங்க சாம்பார் சட் னி வேற மாரி ஏதாச்சு செய்வீங்களா
பச்சப்பயிறு சாம்பாரு
ம் அதே கள்ளப்பருப்பு சாம்பாரு பச்சப்பயிர் சாம்பாரெல்லா வைக்குவோ
பட்டாணி ம் கேரட்டு பீட்ரூட் கூட போட்டு வைக்கலா
ம்
பட்டாணியோட சேர்த்து நூக்கனுல்லு பட்டாணி இந்த மாரி கூட போட்டு இதெல்லா சூப்பர்மா வெக்கலா
உருளைக்கெழங்கு பீன்ஸு கேரட்டு‌ ம் ம் பச்ச பட்டாணி இதெல்லாமே நா சேத்து குருமா வைக்க
ஆன் ஆமா பயிர் பச்ச பயிரு கூட மொழ கட்டி வெச்சு குரும வ நல்லாதா இருக்கு
ம் ம்
குர்மா மாதிரியு பண்றாங்க அ கொ இந்த க கார் கொழம் மாரியு பண்றாங்க ரொம்ப நல்லா இன் பொண்ணு வப்பா பொண்ணு வந்து டாக்ட்ரு செஞ்சு குடுத்தமிச்சாங்க இல்லயா
ம்
ஆ மொலக்கட்டுன பொருள் எதுவுமே குரமா மாரி வெச்சாலு சரி கார்கோல் மாரி செஞ்சாலு சரி ரொம்ப நல்லா இருக்குது
ம்
நான் சாப்ட்டு பாத்துக்குறே அதுக்கு நெல்ல எத்தினி காய்வாக வேணாலு பண்லா அதுல வு உருளைக்கெழங்கு சா இது ம் சோச்சோவு
ம்
அப்பறமா சிக்கிட்டுக்காயி எப்கத்த எல் கா க வேற காய் வேனாலு ஒன்னு ஒன்னு சேத்து அங்க முள்ளங்கி கூட சேக்குறாங்க நல்லாதா இருந்துச்சு ஒரு வருஷமா ஒரு முள்ளங்கி
ம்
இந் தால் மாரி பண்லா
ம்
அப்புறமா பச்ச பயுறு போட்டு வு வாழ தண்டுல்லயா அ பச்சபயிறு போட் டு வேக வெச்சுட்டு வாழத்தண்ட நறுக்கி அதுல போட்டு குருமா வைச்ச்ட்லா இது ஓகே வெறு இந்த இந்த தால் தால் பண்லா
ம் பச்ச பயிறு ஒன்னுதா இப்ப இங்க வாழ தண்டு சேத் புடிக்கோங்குலா அதுல
ஆமா பச்ச பயிறுல அந்த பருப்பு இருகுதுல பாசி பருப்பு
ம்
அது போட்டு வாழ் தண்டையு கொஞ்சொ மெல்லீசா அரிஞ்சி
ம்
அதுலா எடுத்துட்டு ஒரு ஒரு டம்ளர் பருப்புக்கு ஒரு அவுளு ஒரு கப்பு தண்டு போட்டு அதுலே வேக வெச்சணு அலசி எடுத்துட்டு
ம்
தனியா அதுல வேக வெக்கணு அப்டியே வேக வெச்சு அதுல குருமா மாரி இது மாரி பண்ணிக் கிணு அதுல வந்து இஞ்சி பூண்டு எல்லா தட்டி வெச்சி
ம்
இஞ்சி கொஞ்சோ மிச்சமா போட்டுகிட்டு பூண்டு கொஞ்சோ கொஞ்சோ இஞ்சி ஒரு இஞ்சி பூண்டு மிச்சமா போட்டுக்கணு அப்பறமா பூண்டு மிச்சமாப்போட்டு இஞ்சி போட் கொஞ் போட்டு நசுக்கிட்டு நல்லா நைசா தக்காள் ரெண்டு அரிஞ்சுக்கினு அந்த பருப்பு அந்த தண்டியு வேக வெச்சு தண்ணிய எடுத்து வெச்சுக்குனு இதெல்லா போட்டு தாளிச்சு எறக்கிட்டோம்னா நல்லா வாசனியா குருமா மாதிரியு அந்த சாம்பார் மாதிரி யு நல்லா வாசன டேஸ்ட்டா நல்லாருக்கு சப்பாத்தி
அதுக்கு நல்லா இருக்கு ம் வாழத்தண்டு சாப்புற்றது ரொம்ப நன்மைகள் இல்ல நம்மளுக்கு கிட்னில வா ஸ்டோன் இருந்தா வந்துடு கல் இருந்தா வந்துட்வாங்க
ஆமா ஆமா அது
தண்ட அதிகமா நல்லா எடுத்துக்கணு ம் இந்த நாறு அத அறுத்து உலர் அப்புற தண்ட எடுத்து நார் நாரா வரதெலா எடுத்துட்டு சிறுந்தா அரிஞ்சு அத ந வேக வெச்சு கொஞ்சு அப்டே வேக வெச்சு வடிச்சுட்டா அதுல இருக்கிற சாரம் போய்டுணுவாங்க
ஆமா
அப்படியே மூடி வெச்சுக்கூட கொஞ்ச தண்ணி ஊத்தி அப்டே வேக வெச்சு சாப்ட்டோம்னா தேங்கா துருவி போட்டு அவ்வளோ நல்லாருக்கு டேஸ்டாவு இருக்கு அது ரொம்ப ஒடம்புக்கு நல்லதுன் சொல்லுவாங்க வாழத்தண்டு வாழப்பூவட இது மாரி எல்லா நெறய செஞ்சு சாப்
செஞ்சா நல்லத்தா வாழப்பூ சேர்த்து யாருமே பொறுமெயாக்குறதுல்ல ஜனங்க இப்ப அதெல்லா பிரிச்சு வெச்சு செய்யறதில்ல
ம்
வீட்ல வாணரமா இருக்கறாங்க அவுங்க நல்லா செய்வாங்க அதெல்லா ஒரு அளகு பிரிச்சு கு
சரிமா நன்றிமா அடுத்த கால்ல
ரொம்ப நன்றி